கம் தோழி
வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்ளா தோழி
ஆ நல்லா இருக்கேங் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி சாப்ட்டிட்யா
ம் சாப்ட்டேங் தோழி நீங்க
நானு சாப்ட்டே தோழி
ம் இன்னைக் எப்டி நாள் போனது
நல்லா போனது தோழி
ம்
தோழி நீங்க ஒரு ட்ரிஃப் போயிருப்பீங்கல எதாது ஒரு ட்ரிப் போயிருப்பிங்க அதுல ஒங்களுக் புடிச்ச ட்ரிப் பு எதுவா இருக்கு
நா புடிச்ச ட்ரிப்புனா நா ஒரு டேமுக்கு போன தோழி அது எனக்கு ரொம்ப புடிக்கு அதே மாரி பீச் சைடு போயிருக்க கடல்கரை சைடு போய்ரு
சரிங்க தோழி
அதுவு எனக்கு ரொம்ப புடிக்குங் தோழி நீங்க எங்யாச்சு போய்ர்க்கிங்ளா வெளிய
இல்ல தோழி நா அதிகமா கோயிலுக்கு
ம் என்ன மாரி கோயிலுக் போவீங்க
முருகன் கோயிலு அப்றோ திருச்செங்கோட்ல ஒரு கோயில்ருக்கு தோழி அதும் முருகன் கோயில்தா அங்க பேய்ர் கே ஓம்சக்தி கோயிலுக் போயிருக்கே சமயபுரம் போயிர்க்கே
ம் செரிங் தோழி ஐயப்பனுக்கு இந்த மாரி மாலேலா போட்ருக்கிங்ளா தோழி
இல்ல தோழி அந்த மாரி போட்டதில்ல தோழி நீங்க போட்ருக்கீங்ளா
ஆ போட்ருக்கங் தோழி நா மூணு வர்ஷோ போட்ருக்கே
ஐயப்பன் கோவில்ல அனுபவம் தெரிமா எதாது அனுபவ்ம் இருந்தா சொல்லுங்க
அனுபவ்ம் இருந்தான்லா எப்டி கேக்குறீங்க
இப்ப கோயிலுக் பேய்ர்ப்பீங்க அங்க என்ன நடந்துருக்கு அப்டின்றத கொஞ்சு சொல்லி தரிங் சொல்றீங்ளா
ம் நாங்க வந்து அஞ்சு நாள் ட்ரிப்பு மாரி பேய்ர்ந்தங் தோழி நான் நால் நாள் மூணு நாள் நல்லா வெளிய கோயிலுக்கு இந்த மாரி டேம் இந்த மாரி லா சுத்துவோ லாஸ்ட்டு நாள் மட் லாஸ்ட்டு நாள் மட்டுந்தா நாங்க ஒரு பம்பை ஒரு அந்த ஆறு இருக் கு அதுல குளிச்சுட்டு மல ஏறுவோ மலை ஏறிட்டா அங்க போய்ட்டு இருமுடி பட்ணு கட் ன பைல வந்து நெய் இருக்கு அத எடுத்து அங்க ஒட எடுத்துட்டு திருப்பவ ந்து அங்க மலைல இருந்து எறங்கி போர்மோன்தாங் தோழி ஐயப்பன் கோயில் இது
சரிங்க தோழி
கன்னி பூஜ நடக்கணும்னா அது தனியா ஸ்பெஷலா இது பண்ணுவாங்க தோழி அது வந்து நம்ம வீட்ல வந்து கன்னி பூஜ வை கிறோ அப்டினா நெறைய கூட்டு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி பரிகாரோலா பண்ணுவாங்க அதே மாரி அங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வாட்டி நீங்க மால போட்டு கன்னி மேல போயிருந்தீங்கனா ஒரு வேஷோ மாரி போட்டு, ஒரு எடத்துல வந்து நம்ம டேன்ஸ் ஆடிக்கிட்டே வர்ற மாரி.
சரிங்க தோழி
இந்த மார்லா பண்ணுவாங்க தோழி.
அந்த அனுபவம் கொஞ்சோ நல்லா இல்ல தோழி
நெறைய அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு தோழி, நெறைய விஷயோ இருக்கு அதுல
அதே மாரி தோழி, நீங்க அந்த மலை மேல ஏறுவீங்கள்ல
ஆமாங் தோழி அதுல்லா ரொம்ப தூரமா இருக்கு தோழி. ஒரு நூறு கிலோமீ விடியா கால நாங்க ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு நாங்க நடந்தோம்னா ஒரு ரெண்டு மணி ரெண்டர வாக்கலுதாங் தோழி கோயிலுக்கு சாமியே கும்பட போவோ
அப்டியா தோழி, கொஞ்சோ கஷ்டந்தா
ஆ அதே வயசானவிங்கலா வருவாங்க. அது ஒரு வண்டி மாரி இருக்கு அதுல வ ந்து நாலு பேர் தூக்கிட்டு, இந்த மாரிலாம் போவாங்க. அவங்களால நடக்க முடியாதுங்ள அதனால அவுங்க போய்ட்டு சாமி மட்டு பாத்துட்டு
ம்
வந்துருவாங்க அந்த மாரி வண்டி எல்லா இருக்குது. முடியாதவிங்க அந்த மாரி போலாம் தோழி
சரிங்க தோழி
அதுல சேஃப்டி ரொம்ப முக்கியம் மல சைடு இல்லைங்ள
ஆமா தோழி
கொஞ்சோ கொஞ்சோ ஸ்லிப் ஆனாலு இதாயுரு
அப்டியா தோழி, நீங்க இன்னமேலு மால போட்டா இன்னமேலு மாலை போட்டா பாத்து போயிட்டு வாங்க தோழி. சரிங்களா தோழி அதே மாரி தோழி அங்க வந்து அன்னதானம்லா வழங்குவாங்ளா
அன்னதானம்லா போட மாட்டாங்க தோழி.
அப்றோ சாப்பாடு எப்டி தோழி ஒங்ளுக்கு அங்க
சாப்பாடெல்லா கீழ வந்துட்டுதா தோழி மலை விட்டு கீழ எறங்கிட்டுதா காலையிலயு சாப்ட மாட்டோ
சரிங்க தோழி
இந்த மல சைட்ல நெறையா இந்த மாரி குளுக்கோஸ் பவுட்ரு இந்த மாரிலா விப்பாங்க நம்ம வந்து அத சாப்ட்டு கொஞ்ச இது பண்ணிக்கிட்டாதா இருமுடி கழ்ட்டி அந்த நெய்யெல்லா எடுத் தவன தா நம்ம சாப்டவே இது பண்ணணு அது மலவிட்டு எறங்கனவன தா
சரிங்க தோழி சரிங்க தோழி நீங்க யார் யார் ஒ ங்க குடும்பத்ல யார் யார் மால போடுவீங் தோழி
நா அப்பா எங்க அண்ண போடுவோ
சரிங்க தோழி அவுங்க எப்ப எந்த மாசத்துல மால போடுவீங்க
கார்த்திகை மாசத்துலதாங் தோழி மால போடுவாங்க
கார்த்திகை மாசத்துல சரிங்க தோழி தோழி ஒங்களுக்கு எதாவ்து ஒரு புடிச்ச விஷயத்தப்பத்தி கொஞ்ச சொல்றீங்ளா தோழி
எனக்கு புடிச்ச விஷயம்னா நெறையா நெறைய எழுதி பாப்பேன் ட ஃப்ரீயா இருக்குற டைம்ல ஆ படம்லா வரையில இதெல்லா புடிக்கும்என்னோட பூனக்கூட வெளாட்றது எனக்கு ரொம்ப புடிக்கு
செரிங்க தோழி பூன எப்டி தோழி வளக்குறீங்க
பூன எப்டி வளர்க்குறீங்கன்னா எப்டி சொல்றது
இல்ல பூன இருக்கிற வீட்ல வந்து கொஞ்சோ கஷ்டப்படுத்தும் பூன
இல்லல்ல அப்டியெல்லா நாம அப்டியெல்லா நெனைக்க மாட்டோங்க தோழி எங்க வீட்லயே அது ஒரு ஒரு கொழந்தமாரி எப்டி எங்க அம்மாக்குமே செரி நாங்க எப்டி நானே வளக் குறங்களோ அதே மாரிதா ஏ
செரிங்க தோழி
பேரு ஆதி ரொம்ப செல்லமா வளப்போ நாங்க சொல்ற பேச்ச எல்லாமே கேக்கு
அப்டியே தோழி
அதுவொரு கொழந்த மாரி நம்ம பேச பேச அதுவு கத்து இந்த மாரி அந்த பூன வளத்தா கெட்டது இந்த மாரிலா அப்டி அப்ப உள்ளதில்லிங்க தோழி இப்பல்லா அப்டி மாரி
இல்ல தோழி இல்ல பூன வளத்தா அந்த முடியெல்லா கொட்டுள்ள தோழி அதனால வந்து ஆஸ்த்துமா வருன்ற மாரி கேள்விப்பட்ருக்கே
ஆ வ ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி ஆனா நா அதெல்லா பாக்கவே மாட்டே நா பஸ் எங்க அப்பா ஆனா திட்டுவாரு எ கொஞ் டுத்து எடுத்து கொஞ்சாத முத்தோ கொடுக்காத ஆ நாலா அப்ட்ல்லா இருக்க மாட்டே அதுவு ஒரு கொழந்தையாவே நா த அத வளக்க ஆரம்பிச்சிட்டே இப்யுமே கொஞ்சோ நாளு கொஞ்ச நேர கண்ல சிக் க்கலனா தேட ஆரம்பிச்சிருவா எங்க கூப்ட்டானு வந்துருவா
கண்டிப்பா தோழி
ம் ம் ம்
தோழி ஒரு வீடு கட்ட என்னென்ன தேவப்படுது
வீடு கட்ட செங்கல்
செரிங்க தோழி
ஆ சிமெண்ட்டு
செரிங்க தோழி
ம் ம் இந்த மாரி அந்த கல்லு வைப்பறது டிசைன் இதெல்லா நெறையா தேவப்
சரிங்க தோழி ஆ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல்ல தோழி அது எந்த மாரி ட்ரீமா இருக்கும்
எனக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல இதுக்கு போகணும் நல்ல எனக்கு புடிச்ச வேலையா இருக்கணும் அது என்னோட ஃபேமிலிய நான் பாத்துக்கணும் யார் யாரோட இதுலயுமே பண்ணலண்ண யாரோட இதுலுமே அவங்களுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது ம் என்னைக்குமே ஒருத்திங்க நம்மளை வந்து இதா சொல்லிட கூடாது
கண்டிப்பா தோழி
ம் நெறைய ட்ரீம் இருக்கு அப்டி இருக்கணும் இப்டி இருக்கணும்
சரிங்க ப்ரோ சரிங்க தோழி உங்க ஃரெண்ட்ஸ் எல்லாம் உங்கட்ட எப்டி தோழி பழகுவாங்க
அவங்கல்லாம் எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேருமே ரொம்ப இது என் மேல நல்லா ஜாலியா இருப்பாங்க அதே மாரி ஒருத்திங்க பேசி ஒருத்திங்க இது பண்ணா கோப வரும் நீ ஏ பேசுற நீ அவட்ட பேசுறே அந்த மாரி ரொம்ப க்ளோஸ்
உங்க கிட்ட உங்க ஃரெண்ட்ஸ்லாம் எப்டி நடந்துக்குவாங்க எப்டி நடந்துக்குவாங்கன்னா இப்ப ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உங்கள விட்டு அவங்க போவாங்களா
அஹன் அந்த மார்லாம் இல்ல எங்க போனாலும் கூட்டிட்டு போய்க்குவாங்க எங்க வீட்லயே விடல்னாலும் வீட்டுல பேசி கூட்டிட்டு போயிடுவாங்க அதே மாரி விட்டுட்டு தனியா எதுவுமே சாப்டவே மாட்டாங்க அது ஒரு சின்ன ஒரு இதா இருந்தாலும் அதுலயும் பங்கு போட்டுதா சாப்டுவாங்க எங்க எங்க ஸ்கூல்னா நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோ
அப்டியா தோழி அந்த என்ஜாய்மெண்ட் கொஞ்ச சொல்றீங்களா
அதா ஒரே லாஸ்ட் பெஞ்ச் நாங்கலா கடசி பெஞ்ச்லதா ஒக்காந்துருப்போம் ஒரு முட்ட ஒரு டைனாலும் அதுல அஞ்சு பங்கா போட்டு சாப்டுவோம் நறைய வாத்தியார் கிட்ட நறைய திட்டு வாங்கிருக்கோ நறைய ப பனிஷ்மெண்ட்லா வாங்கிருப்கோம் ஜாலியா படிக்கிறதுல படிப்பையும் கவனிச்சிக்கிட்டு என்ஜாய்மெண்ட்டும் செம் என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு பண்ணாத தப்புக்கலாம் நாங்க போய் ஸ்கூல் மேனேஜர் கிட்ட நிப்போம் இந்த மாரி நறைய மெமரிஸ் இருக்கு காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்பானா நா ஸ்கூல் லைஃப் தா தோழி சொல்வேன்
சரிங்க தோழி
ம் உங்க ஸ்கூல் லைஃப்ல எப்டிங்க தோழி இருக்கு
என்னோட ஸ்கூல் லைஃப்லாம் பாத்தீங்கன்னா நானும் உங்கள மாரியேதா தோழி கொஞ்ச சேட்டல்லாம் பண்ணுவ ஸ்கூல்ல எங்களுக்கும் ஒரு பத்து பேர் இருப்போ ஃப்ரெண்ட்ஸா எதுக்கெடுத்தா லும் கொஞ்ச பொறாம தனம் இருக்கும் எங்களுக்குள்ளயே அந்த மாரிதா தோழி தோணுச்சு ஆனா வந்து இப்ப ரொம்பவே மிஸ் பண்றோ
ம் என நாங்க அஞ்சு பேர் இருப்போம் ஆனா அஞ்சு பேத்தக்குள்ள இந்த மாரி இதல்லாம் இருக்காது எல்லாம் ஒரே ஈக்குவலா இருப்போம் ஸ்கூல் லைஃப்ல இப்ப வந்து ஸ்கூல் லைஃப் இ ஸ்கூல் லைஃப்ல ஒரு களோஸ் ஃபிரண்டு இப்போ ரொம்ப இப்போ க்ளோஸா இருப்ப அத மாரி காலேஜ்ல ஒண்ணு இவங்ககிட்ட பேசுனா அவ கோவப்பறதும் இவகிட்ட பேசுனா அவங்க கோவப்படுறதும் இந்த மாரி நடக்கும் நறைய பாசம் ஆனா நா வந்து நா வந்து அவ்ளவுக்கல்லாம் பாசமாலா இருக்க மாட்டே எனக்கு வந்து என் மேல ஆனா அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க நா வந்து ஒரு அளவா தா வச்சுப்ப
சரிங்க தோழி
ம் சொல்லுங்க தோழி
ஆ இப்ப என்னன்னா தோழி பொறாமனா வந்து நம்ம மார்க் எடுப்போல்ல
ம்
மார்க்ல பொறாம வந்துரு எப்டின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோ மூணு பேருமே ஒரே மாதிரி ஈக்குவலா அந்த நம்பர்ஸ்குள்ளயே மார்க் எடுத்துட்டோன்னா ஓகே அந்த நம்பர மாத் இப்ப நானூத்தி பத்து ஒருத்தங்க எடுத்து நானூத்தி ஐம்பது ஒருத்தங்க எடுப்பாங்க பாத்தீங்களா அதா ரொம்ப கொடுமையானது பேசுற பேச்சு திட்றத்திட்டு வாங்க முடியாது
ஆமாங்க தோழி ஆனா வந்து நாங்க வந்து அப்டில்லா நெனச்சுக்க மாட்டோ நா எடுக்கலையா அவ எடுத்திருக்காப் பாற அது எங்க கேங்குக்குள்ள இருந்தா நாங்க வந்து இது பண்ணு ஆனா வெளி உலக எடுத் திட்டாவா கொஞ்சோ அதிகமாவே கோவ எங்கக்குள்ள எடுத்துட்டன்னா அ நாங்களே கெத் இப்ப ஏண்டி இவ்ள கம்மியா இவ்ளோ படிச்சி ஏண்டி இவ்ளோ கம்மியா எடுத்துட்ட இந்த மாரி
ம் தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி அடுத்த ஆள்ட்ட பேசலாம் தோழி
ஆ நன்றிங் தோழி
நன்றி தோழி
ம்